ஹலோ
ஆ அலோ கேக்குதுங்களா
ஆ சொல்லுங்க சார் நா பேசிட்டே தா இருக்கே உங்களுக்கு கேகலையா சொல்லுங்க
அப்டியா எனக்கு இப்பதா வந்தது இப்பதா கால் ஜாயின் ஆயிடுச்சு அதனால நா ஆ ஆ என்ன பண்றீங்க
நா இப்பதா சாப்பிலான்ட்டு போனேன் நீங்க ஃபோன் பண்ணீங்க சொல்லுங்க சார் நீ சாப்ட்டாச்சா ம்
இல்லங்க நா இன்னு சாப்பிடல இப்பதா எழுந்தே ச ஏதாச்சு கால் பண்ட்டு சாப்பலான்னு இருந்தே
ஓகே ஓகேங்க சார் என்ன கடையிலையா இல்ல வீட்ல சாப்பிடுவீங்களா
ஆ வீட்டுலதா சாப்புணு கடைக்குல்லா போல இப்பதா எழுந்தே அதா சாப்புணு என்ன பண்றீங்க வேலைக் போறீங்களா ஓ வீட்ல இருக்கிங்களா ம் வீட்லதா இர்க்கீங்களா ம்
இரு
செரி
நீ நீங்க ஒர்க்ப்பண்ட்டு இப்பதா வந்திங்களா
இல்ல இல்ல நா காலேஜ் போறே தேர்ட் இயர் படிக்கருக்றே
செரீ
காலேஜ் போய்ட்டி இருக்கே
செரி
ம்
எப்போவு இந்த டைம் தா எழுந்திருப்பீங்களா எப்போவு இந்த டைம் எழுந்திரிச்சு எப்போ காலேஜ் போறது
அப்டிலா இல்ல இன்னிக்கி லீவ்ன்றது கவுர்மெண்ட் லீவ்தானே அதனால அதனால கவர்மெண்ட் லீவுன்றதுனால நா லேட்டா எழுந்த இல்லன்னா காலேஜ் டைமிங் வந்து பத்து மணில இருந்து ரெண்டர மணி வரை காலேஜ் டைமிங்
ம்ஹூம்
காலேஜ் போய்ட்டு வீட்டுக்கு வந்து மூணு மணிக்கா வருவே
ம்ஹூம்
ம்
சரிங்
ம்
பத்து மணிக்கு காலேஜ்னா ஒங்க வீட்டுல இருந்து பக்கமா போ சீக்கிரமா போயிரலாமா
ஆ ஒம்பதுதரை மணிக்கு கிளம்புவே அர அவர்ல போயிடுவே டூ வீலர்ல போற டூவீலர்ல போறதுனால சீக்கிரமா போயிடுவே டெய்லி
ம் ம் ம் இன்னிக்கி கவர் மெண்ட் லீவ்ன்னா எங்க பசங்க கூட அப்டிதா லீவுன்னா ரொம்ப நேரோ தூங்குவாங்க காலேஜா இருந்தா சீக்கிரமா எந்திரச்சானு அவுங்களா ஏழு மணிக்கே கெளம்பிருவாங்க
ம் அவுங்க ஏதாச்சு பஸ்சுல போவாங்க இல்ல லாங்கா இருக்கு ஆ பஸ்சுல போறதுனா டைமிங்க்கு தா போணு டூ வீலர்னா அப்டி இல்ல நம்ப இஷ் டத்துக்கு போலா எப்பாயாச்சு
செரி இப்ப நீங்க தனியாதா இருக்கிங்களா பசங்கல்லா சேந்து
புரில
இப்ப வீட்ல இருக்கீங்களா இல்ல தன் தனியா பசங்களோட தே சேந்து தங்கிருக்கீங்களா
இல்ல இல்ல நா வீட்லதா இருக்கே அப்பா அம்மா கூட ஆஸ்டல்லா இல்ல ம்
ம் சரிங்
ஆஸ்டல்லா ஆ
சொல்லுங் சா லில்லையா அப்ப பிரச்சன இல்ல அம்மா சமைச்சிருவாங்க நீங்க எந்தி ச்சோன சாப்பிட வேண்டியது தா அவ்ளோதா வேல முடிஞ்சது
ஆமா ம் ஆஸ்டல் சொன்னீங்களா ஆஸ்டல் வாழ்க்கைனா அது மாரிலா இருக்க முடியாது ம் எப்பையுமே வீட்டோட இருந்தா தா நல்லா இருக்கு
ம் வீட்ல இருந்து போனம்னா நல்லா இருக்கு
ம்
சொல்லுங் சார் கேக்குல கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங் சார்
ஆ நீங்க எங்கயாச்சு வெளிய போலையா நீங்க எங்கயாச்சும வெளிய போலையா
ஆஹா வெளியெல்லா அதிக நா விரும்ப மாட்டே
அப்டியா
ம் ம் நீங்க வெளிய போறது புடிக்குமா ஆ பசங்க போவாங்க அவங்க அப்பா கூட அவங்க அப்பா கூட பசங்க போவா ம்
டேம் சுத்தினே தாங்க இருப்பே ஊர் ஊர் பசங்களோட
ம் அது ஒவ்வொருத்தர் விருப்போல ஒரு சிலருக்கு சுத்திட்டே இருந்தாப் புடிக்கு எங்கேயாவது போயிட்டே இருக்கணு எங்க வீட்டுக்கார் அப்பிடிதா எங்கையாது போய்கிட்டே இருப்பாரு சுத்திக்கிட்டே இருக்கணு ஒ வீட்ல அடங்கி இருக்கவே மாட்டாரு அதே மாரிதா எங்க பசங்களு ம்
சுத்தற வயசுல சுத்தனா சுத்த முடியு அப்பறோ நம்ப நெனைச்சா கூட சுத்த முடியாதுங்க
ம் நீங்க பரவாயில்ல இப்ப சுத்தலா அவரு சுத்துறாரு பாருங்க ரெண்டு பசங்க இருக்குறாங்க அவரு பொறுப்பு இல்லாம சுத்துறாருல அத சொல்றே
அவரு வேலைக்கி போலியா
போவாரு வேலைக்கு போவாரு அப்பறோ சுத்துவாரு எங்கயாது ஜா ஏதாவது பங்க்ஷன்னா மொத ஆளா கெளம்பிடுவாரு ரிலேஷன் கூட
அப்டியா உங்கள கூட்டின் போமாட்டாரு
பங்க்ஷன் இல்ல இல்ல நா போமாட்டே எல்லா பங்க்ஷன்னு அட்டன் பண்ணுவாரு ஒரு பங்க்ஷன் கூட விட மாட்டாருனு வச்சிக்கோங்களே
ம்ம் அப்டிதா இருக்கணு அப்பதானே நம்ம பங்க்ஷனுக்கு வருவாங்க
அப்டியு இருக்கலா இல்ல ஒருவேள ஜாலியா போறதுக்காகவு இருக்கலாம்ல ரெண்டு இதா எடுத்துக்கலா இல்ல போவ பங்க்ஷன் போவோ நம்ம பங்க்ஷனுக்கு வருவாங்க அது கரக்ட்டு தா
ம்
ஆனா இப்பிடி போனா ஜா ஜாலியாவு இருக்கலாம்ல அந்த மாரி போவாரு
ஆமா ஆமா ஜாலியாதா இருக்கு
ஆ வேலைக்கு போறதோட அது ஜாலியா இருக்குல்ல
ஆ நம்பளுக்கு செட் ஆயிச்சுன்னா அது ஜாலியா இருக்கு செட் ஆவாதவுங்க கூடதா செட் ஆவாது நம்ம எது சொன்னாலு குத்தோ சொல்லிட்டே இருப்பாங்க.
ம் அதனால அவுங்க மூணு பேரு ஜாலியா கெளம்புவாங்க முக்கியமா பைய அதிகமா போமாட்டா
ம்
பொண்ணு அப்பாவு தா போவாங்க எதாவது ஃபங்ஷன்னா ஒடனே அவுங்க ரெண்டு பேரு அட் ஆ அட்டெண் பண்ணுவாங்க.
ம்
நானு எ பையனு ரேர் தா
அப்டியா எங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு எதானாலு எங்க வீட்டாண்ட வருவாங்க. ஆமா எங்க வீட்டாண்ட தா வருவாங்க ஜாலியா இரு க்கு வீடு எடமு எப்பயாச்சு வந்தாங்கன்னாலே பிரியாணி தா போயிட்டு ப பந்தலுக் கடைல போய்ட்டு டபரா எடுத்துனு வந்து பிரியாணி செஞ்சு சாப்டுட்டு
ஆ
அந்த மாரி நாங்க வில்லேஜ்ல இருக்கோல்ல
ஜாலியா இருக்கு அப்ப
ஆ ஜாலியா இருக்கு பிரியாணி செஞ்சு சாப்புட்டு ஆ ஜாயிண்ட் ஃபேமிலி தா பிரியாணி செஞ்சு சாப்புட்டு அப்டியே மோட்டர்ல எங்கன்னா கெணர்ல குளிக்கத்து போயிட்டு குளிச்சுட்டு
ஆ
அப்டி இருப்போ
அதுவு நல்லாதா இருக்கு ஆனா எதாவது பிரச்சனையானா ஒரு ஆ ஃபேமிலிக்குள்ளலா
பிரச்சனல்லா வராது எங்களுக்குள்ள எல்லாருமே ஜாலி டைப்பு எங்க இதுல.
ம்
அப்டியா
அப்டிதா இருக்கணு எப்டி அந்த மாரி மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணுவீங்களா இல்ல வா
ஆ மா மஹாசத்துக்கு எப்டியாச்சு ஒரு டைம் பண்றுவோ
ம்ஹூம் சூப்பர் நல்லாதா இருக்கு. உங்களது வில்லேஜ் ஏரியாவா
ஆமா உங்கள்து சிட்டியா
ஆமா அங்கே விவசாய நெலம்லா உங்களது இருக்கா
ஆ நாங்க விவசாயம் பண்ல பக்கத்து வீட்டுக்காரங்க விவசாயலா பண்ணுவாங்க.
ம் ம்
பயிரு போடுவாங்க. தர்பூஸ் மலாமழம் வெள்ளரிக்கா எல்லா எல்லாமே போடுவாங்க
அ நல்லா பழமு நறைய கெடைக்கு உங்களுக்கு ரொம்ப வெல கம்மியா கெடைக்குமா வெல கம்மியா கெடைக்கு
வெலையே இருக்காது எங்களுக்கு ஆ ஆமா ஃபிரீயாவுதோ தெரிஞ்சவங்கன்றனால
ம் ம் இப்பெல்லா இந்த மலாம்பழ த தர்பூசனிலா இங்கெல்லா ஏகப்பட்ட ரேட்டு விக்கிறாங்களே
ஆ ஆமா ஆமா அது இல்லாம அந்த வண்டியில லோடு கூடே ஆயிடு தர்பூஸ்லா அப்பயே ஒரு நாலு காய் அஞ்சு காய் ஃப்ரீயா தருவாங்க
ஆ லோட் ஏத்த போனா தருவாங்க ஆ
ஆ லோடு ஏத்த போனா தருவாங்க காசும் தருவாங்க
ம் பரவாயில்ல இப்டி சைடு இன்கம் வேற வருது உங்களுக்கு
ம் நா வெளிய வேலைக்குல்லா போவனே லோடிங் வேல
ம்
அப்புற எலக்ட்ரிஷன் வேல தெரியு கொஞ்ச கொஞ்ச எலக்ட்ரிஷன் வேலைக்கு போவ ஆ படிக்கும் போது எலக்ட்ரிஷன் வந்து அப்பா எலக்ட்ரி ஷன்றதுனால அவர் அவர போயிட்டு வேல செய்வாரு
ஆஹ
ம் அப்டியே கொஞ்ச கொஞ்ச கத்துறதுதா எல்லாமே
பரவாயில்ல இந்த வயசுலயே பொறுப்பா இருக்கீங்க பாருங்க காலேஜ் படிக்கும் மொதல்லா பொறுப்பாக இருக்கறது ரொம்ப கஷ்ட ஒவ்வொரு பசங்க எல்லா பசங்களு அந்த மாரி இருக்கறதில்ல
ஏதாச்சு அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அப்ப நா போவ அப்ப நா போயிட்டே சரி வேல செஞ்ச காசு ஏதாது வீட்ல குடுப்ப
ம் வீட்ல குடுப்பீங்க நீங்க செலவு பண்ணாம வீட்ல குடுத்துருவீங்க
ஆமா
பரவாயில்லயே
ஏதாச்சு ஒரு இன்னு ஒரு நூறு எரநூறு எடுத்துக்கின்னு பைக்கு பெட்ரோல் போட்டுன்னு, ஒரு எரநூறுவா கையில வச்சுப்ப எப்பியுமே
அது பிரச்சன இல்ல, செலவுக்கு ஒரு நூறு எரநூறு எடுத்துட்டு மீதி காசு குடுத்துர்றீங்களே அது சூப்பர்தா ஒன்னு பிரச்சன இல்ல ம்
ஆ அப்டியா நம்ம எதுவு பண்ணப் போறதுல்ல எந்த கெட்ட பழக்கமும் இல்ல எனக்கு
ம்
அதனால சரி நம்ம வச்சு என்ன பண்ணப் போறோ அப்டி வீட்ல குடுத்தா ஏதாச்சு மல்லிக சாமான் எதா ச்சு வாங்குவாங்க
சூப்பர் இப்டிதா இருக்கணு ம் இந்த பழக்கம் உங்க அப்பாக்கிட் டருந்து வந்துச்சா
ஆமா
ம் உங்க அப்பா குடுத்துடுவாரு ஆ வீட்ல அப்டியே கொண்டந்து குடுத்துடுவாரு அம்மாக்கிட் சம்பாரிச்சாருனா அப்டியே கொண்டந்து உங்க அம்மாக்கிட்ட குடுத்துடுவாரா
அப்டிலா தெர்ல எனக்கு ஆ நா போனன்னா எடுத்துன்னு வந்து அம்மாக்கிட்டதா குடுப்ப அவுர் தான மெயின்டென் பண்றாரு ஃபேமிலிய ஆ அப்பா ரெண்டு சீட்டு போட்ருக்காரு
ஆ
அதெல்லா கட்ணு எல்லா அவர் தா பாத்ப்பாரு அம்மா வந்து வீட்லதா இருக்காங்க
ஆ
நா ஒரே பையே தா
ஒரே பையனா கூட பெறந்தவங்க
ஆ ஆ வேற யாரு இல்ல
ஓ சூப்பர் அப்புறோ ஜாயின்ட் பேமில அவுங்க வந்து அப்பத்தக்கு அப்ப வருவாங்களா அதாவது அப்பா கூட பொறந்தவங்க அம்மா கூட பொறந்தவங்க இல்லாமா
ஆ எல்லா வருவாங்க
உ ஹு
எங்க அப்பா எங்க சித்தப்பா எங்க பெரியப்பா எல்லா பகத்து பகத்து வீடு
உ உ உ அந்த மாரி இருக்குபோது ஜாலியா தா இருக்கு பிரச்சனை இல்ல
ஆ ஆமா
அந்த மாதிரில்லா பண்ணுங்க அப்பதா நல்லா இருக்கு சொந்த பந்தத்தோட இருந்தது நல்லா இருக்கு
பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு
உ
உ
ம் நல்லா இருக்கு அது நல்லாதா நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க
நா பி காம் ஜென்ரல் படிக்கிறே
ஓகே ஓகே ம் நல்லா படிப்பீங்களா இல்ல ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டா
ஆ நல்லா படிப்போம்லா இல்ல ஒருளவு எல்லாத்திலயு அரியர் வைக்காம கிளியர் பண்ணனு அவ்வளோதா
அப்ப அரியர் இல்ல
ஆ
நா படிக்கு போதெல்லா அரியர் இல்லாம பாஸ் பண்ட்டே
அப்டிங்களா அப்ப வேலைக்கு எங்கயாச்சு போவ வேண்டியது தானே டிகிரி வாங்கிட்டீங்களா
டிகிரிலா வாங்கி வேலைக்கு போனே அப்போ கொஞ்சோ பாப்பாக்கு உடம்பு சரியில அப்டின்ட்டு போவாம வுட்டே அதுக்கப்புறோ அப்டியே வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃப் அவ்ளோதா
உ
மேரேஜ் ஆயி கொழந்த பொறந்ததுக்கு அப்றோ வேலைக்கு போனே பாப்பாவுக்கு அடிக்கடி காய்ச் க்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அடிக்கடி உடம்பு சரியில்லாம பெட்ல கொண்டு சேர்த்திட்டாங்க அதுனால சேரி பக்கத்துல இருந்து நம்மளே பாத்துக்குவோ அப்படின்ட்டு போவாம மாட்டே அதுல இருந்து அப்டியே வீட்லயே இருக்கே
உ
வேலைக்கு போறது நல்லதா இருக்கு ஜாலியா இருக்கு வீட்டுல இருக்கிறதோட
ஆமா ஆமா வீட்டுல வெருப்பாருக்கு போன் போன் வச்சு நோண்டி நம்ம வீட்ல இருக்குறத விட நம்ம வேலைக்கு போற வேலக்கு போன
வேலைக்கு போனா காசு கிடைக்கு நமக்கு பொழுது போயிடு
உ
வேலைக்கு போறதுதா நல்ல பழக்கோ எனக்கு வேலைக்கு போக புடிக்கு ஆ அது போறதுயில்ல
உ
முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிக்கணும்ல காசு இல்லைனா ஒண்ணு பண்ண முடியாது காசு தா மெயின்
செரி அவ்ளோதா வச்சிருட்டுமா
ஓகே பாருங்க இன்னொரு டைம் பேசுவோ ஆ